ஆ சொல்லுங்க
சொல்லு ப்ரோ
இப்போ உங்க ஆமா தமிழ் தமிழ் இப்போ கூட நா வந்து ஆ கிளாஸ் பசங்க கூப்டு ஆ பசங்கன்னா நம்ம டென்த் படிச்சோ பசங்கல்லா இப்போ யாருமே இல்ல எல்லா வந்து அங்கங்க அவங்க டுவல்த்துக்கு நம்ம கூட வந்து படிக்கல சில பேர் வந்து எய் நம்ம கூட படிச்ச ரொம்ப ஆ படிச்ச பசங்கல்லா எப்டி சொல்றது நாங்க டென்த் வரைக்கு படிச்ச ஸ்கூல்ல வரையு கூட இருந்த பசங்க ஒரு நாப்பது பேர் இருந்தோ அது ஆ சிக்ஸ்த் செவ செவன்தல வேற ஆ ஸ்கூல் போயிடுவாங்க எல்லா சில ஆமா மாறி மாரி போயிடுவாங்க இல்னா எய்த்து அப்டி பிரிஞ்சு போட்டு கடசில் நைன்த்து டுவல் டெ டென்த்தெல்லா வந் து நாங்க வெறு இருவது பேர்தா இர்ந்தோ பத்தொம்பது பேர்தா இந்தோ.
நாங்க வந்து ஒன்னாது எப்டி பாத்தாலு ஒரு நூறு பேராச்சு ஒன்னாவே இருந்தோ ப்ரோ ஒரே சின்ன வயசுல இருந்தே ஒண்ணாவே தா பச்சோ வேற வேற ஊரு தா பட் எப்டி சொல்றது ஒரே ஸ்கூல் நா வந்து எல்கேஜில இருந்தே டுவெல்த் வர ஒரே ஸ்கூல் தா
ஆ
ஒரே ஸ்கூலு எப்டி சொல் பா அந்த எப்டி இந்த நாங்க சிக்ஸ்துல இருந்தே ஒன்னாதா ப்ரோ இருந்தோ சிக்ஸ்துல இருந்து எனா சின்ன வய்சு கனவுலா நம்ளுக் தெரியாது சிக்ஸ்துல இருந்து நல்லா தெரியு நல்ல ஒன்னா ஜாலியா நல்லா ஒரே க்ளாஸு ஜாலியா இருப்போ அதுக்கப்றமா டென்த் வந்தோ டென்த் வந்து மாறிட்டோ க்ளாஸ்லா இந்த எய்து எய்து நைன்து வந்து கொரோனா
ஓ ஆமா ஆமா உங்க நீங்க என்ட இப்பதா பேச்சறியா கரெக்ட் கரெக்ட்
அதுக்கப்புறமா டென்து வந்து மாறிட்டோ க்ளாஸ்லா பக்கத்து பக்கத்துலதா அவளதா டென்த் டென்த்து பாதி கொரோனா அதுக்கப்றமா எக்ஸாம் மட்டுதா எழுதணோ டென்த் போய்ட்டு ஒரு மூண் நால் மாசோ இருந்தோ ப்ரோ டென்த் படிக்க படிச்சோ அதுக்கப்பறமா பிளஸ் ஒன் பிளஸ் டூ வந்து
நீங்க வந்து நையந்த் சிலபஸ படுச்சீங்களா இல்ல டென்தே படுச்சீங்களா
டென்துதா ப்ரோ
ஏனா மாத்திட்டாங்க இல்ல அப்டி சொன்னாங்கல்ல இல்ல மாத்திட்டாங்க அப்டினாங்கய்யா தனியா நைன்துக்கு தனிய சிலபஸ் இருக்கும் அவ்
பாதி போசனு அந்த மேரி
ஏன்னா நாக நாங்க வந்து நைன்து டெ டெ டென்துள்ளா ஒரே போஷன் தான் ஒரே இதுதான் படிச்சோம் இல்லையா நாங்க படிச்சப்போ விடு அதுவே ஒரு நாலு ஒரு
அ அதா அதான் செம ஜாலி ப்ரோ
அது நம்போ ஸ்கூல் ஸ்கூல்ல ஐ மீன் ஸ்கூல் படிக்கிறப்போ நம்ம தே த தமிழுக்கு இந்த இதுக்குல கோனார் கோனார் டைரி டிக்ஷ்னரி டைரின்னு ஒன்னு வாங்குவாங்க நியாபகம் இருக் தா படிக்கிற்துக்கு அது பேர் என்ன நோட்ஸு நோட்ஸுக்காக தனியா விப்பாங்க அப்பொல்லா அப்பொல்லா அது பாப்புலரு இந்த நோட்ஸ்க்குனு ப்போ ப்போ ஒரு கொஸின் கேக்கறாங்க ப புக் குல வந்து கொஸ்ஸின் கேப்பாங்க இல்லியா அதுக்கெல்லாமே நோட்ஸ் வந்து நமக்கு கெடைக்காது இவுங்க எழுதி போ ட்டா வந்து இல்ல அதுக்கப்பு வந்து அந்த டையத்துல வந்து ஒரு புக் அதுதா நா சொன்னல்ல கோனார் டைரின்னு ஒண்ணு அப்ப வித்துட்ந்தாங்க அ அ உங்குளுக்கு தெரியு நெனைக்கிறே எல்லா
கோனார் தெரில செரியா.
போ அ போயி போட்டு பாருங்க தெரியு கோனா. போனாருன் போட்டிங்கனா அது ஒரு எப்டி சொல்றது தமிழு எல்லா புக்ஸ்க்குமே வரு நோ ட்ஸ் வரு அந்த டையல்லா இந்த நோட்ஸு தனியா ம் கடையில வாங்குவோ நூறுபா அம்பா அம்பது ருபா அந்த மாரி.
ம் ம் ம்.
அதுல எல்லா நோட்ஸு இந்த நாங்க இந்த என்ன கத ஆ திருநாவுக்கரசர் கத படிச்சது அந்த திருநாவுக்கரசர் அது அப்மா அந்த கண்ணகி இது அந்த இது அதெல்லா ஒ அந்த டைப்மு அது வரு. நல்லா ஒரு டாக் உங்குளுக்கள்லா அதே தான இருஞ்ச்சா இல்ல மாத்திட்டாங்களா?
ஆம் ஆமா ப்ரோ அதெல்லா இருந்தது ப்ரோ.
இருந்திருக்கு இன்னு எக்ஸ்ட்ரா எகைன் எதுமு ஆமா ஆ ஆ இந்த சோ சோ சோசியஸ் சயின்ஸ்ல சோசியல் சயின்ஸு படிச்சிருப்பீங்கள்ல அப்போ என்ன சொ
திரி
ஆ அந்த இது ரோட் மேப் படிச்சிங்ளா ரோட் மேப்ன் வாங்ளே எதோ ஒண்ணு டைம் லைன் டைம் லைன் டைம் லைன் ஆமா
வ நைன்டீன் ஃபாட்டி நைனு
ஆமா அப்பிடி சொன்னா என்னல் வேலெல்ல எழுதுணு. இப்பல்லா யாருக்கு அது தெரியாது. இப்பல்லா அது யாருக்கு தெரியா இங்கிலீஷ்ல அப்பதா வந்து அ எய் ஒ ஒன்னு வருல்ல ஞாபு இருக்கா எ அ ரோ ரூட்டு சொல்லு ரூட்டு சொல்னுனு ஞாபு இருக்கா அது.
ன் மேப்பு ரோட் மே வா
அ ரோட் மேப்பு அ அக இ இப்ப கூட இருக்கா அது?
இப்பல்லா இருக்குது ப்ரோ அதே தாம் ப்ரோ சேம் தா ப்ரோ. எல்லாமே சேம் தா இப்ப என்ன கொஞ்சொ கொஞ்சொ மாறி இருக்கு அவ்ள்தா இப்ப ஏ ய் வ ந்துருக்குல ஏ ஜ வந்ததுனால கொஞ்சொ கொஞ்சொ மாறி இருக்கு.
இந்த எஸ்ஏ ரைட்டிங் எல்லா இருஞ்ச்சா உங்குளுக்கு எஸ்ஏ ரைட்டிங்கு, காம்ப்ரிஹென்சி, ஜம்புள் சென்டன்ஸு.
அதெல்லா இல்ல ப்ரோ லாங்கா கேக்குது ப்ரோ வாய்சு.
இல்ல இந்த ஜம்புள் சென்டென்ஸ் குடுத்துருப்பாங்க இல்லியா? மாத்தி மாத்தி குடுத்தத ந பேரகிராஃபா மாத்தறது.
இப்பல்லா அது இல்ல ப்ரோ.
ஆ அது இல்ல பாத்திங்களா அதெல்லா இ மெயினா இருஞ்ச்சி ஏனா அப்ப வந்து இப்ப கூட த வு பெரிய பெரிய கம்பெனிக்கு நாங்கோ இன்ட்ர்வ்யூ அட்டோன் பண்றோ இல்லியா? அதுல வந்து அதெல்லா இருக்கு கிராமரு இந்த கிரமேட்டிக் கள்ல இந்த ஜம்புள்டு சென்டன்ஸ் மாரி வந்து ரீ அரேஞ்சிங் ஃபாலோவ து அதெல்லா இருக்கு.
அப்டியா?
அவ் அந்த க்ராமர் எழ்து க்ராம கூட இருந்ச்சா உங்களுக்கு க்ராமர்னா அந்தப் ஃபில் இந்த ப்ளாங்க்ஸ் குடுத்துருவாங்க நம இந்த க்ராமர் ஃபில் பண்றோமா
ஆ அதெல்லா இதுய் அதெல்லா இருக்குது இப்ப கூடோ
ஆவ் இதெல்லா ஒண்ணு ஒண்ணு அப்பப் இதா வந்து இங்க்லீஷ் வந்து ரொம்ப எப்டி சொல்றது எனக்கு வந்து ஒரு எப்டி சொல்றத ஒரு சர்டன் ஏஜுக்கு அப்பு நைன் டென் அந்த நைன்த்துட்ட எய்த் நைந்த் டென்த் எல்லா
ஆ ஹலோ ப்ரோ வாய்சே கேக்கல ப்ரோ பர் டென் மினிட்ஸ் ஓகே வாட் டென் பூத் சிங்கிள் மார்க்ஸா ஹலோ கேதா ப்ரோ அலோ